கால் காலை வணக் க்கோங்க நா சாப்புட்டனுங்க தயிர் சாப்பாடு வேற சாப்டநாங்க அப்டியே தூக்கோ அப்டியே மயமயன்னு கண்ண கட்டுதுங்க
அதாதாங்க வேணா சிறிது இடைவெளி வேணா நீங்க எடுத்துக்கங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அப்பரோ வீட்ல இருக்கவங்களா என்ன பண்றாங்க சாப்டாங்களா ஏதாது வேலைங்களா எங்யு வேலைக்குல்ல எங்யு போறதில்லீங்களா நீங்க
நா வேலைக்குல்லா இப்ப போறதுல்லீங்க வீட்லதா இருக்க மனை வி குழந்தைகள்ல்லா பாாத்தீங்கன்னா மனைவியோட அப்பா அம்மா ஒட உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்க கொண்டு போய் ஒரு வாரத்துக்கு விட்டுட்டு வந்திருக்க
சேரி சேரிங்க
இந்த வாரம் போய் கூட்டிட்டு வரனுங்க உவங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா சாப்டாங்களா
எல்லாருமே நல்லாருக்காங்க எல்லாருமே சாப்டாங்க வீட்டுல அம்மா அப்பா அப்பா வேலைக்கு போயிருக்காங்க அம்மா வந்து வெளிய உக்காந்து அவங்க நண்பர்களோட பேசிட்டு இருக்காங்க நா வந்து சும்மா தாங்க இருக்க நீங்க வெளிய வேலைக்குலா எங்கயு போரதில்லீங்களா என்ன பண்றீங்க
நா பாத்தீங்கன்னா எங்கயு வெளிய வேலைக்குல்லா போறதில்லைங்க வீட்டுலயே இருக் கங்க வீட்டல பாத்தீங்கன்னா நா பாத் தீங்கனா சமையல் பண்ணி வெக்கறது பாத்ரங் கழுவி வெக்கறது மாரி சின்ன சின்ன வேலையெல்லா நா பண்ணிட்டே இருப்பணுங்க அப்பப்ப பாத்தீங்கன்னா நாங்க காட்லயெல்லா தேங்கா வந்து லோடு எத்றக் கூப்டுவாங்க அப்போ மட்டு நா போய் ஏத்திவுட்டு வந்துருவ அதுக்கு தனியா அமௌண்ட் கூலி குடுப்பாங்க
நல்லது நல்
அது மாரி வேலைக்கு போயிட்டு வன்டு இருக்கனுங்க
சேரி சேரிங்க எப்படிங்க அதெல்லா உங்களுக்கு எல்லாம் எப்ப இருந்து நீங்க இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க நீங்களா போய் இந்த வேல செய்யணும்னு தோணுச்சுங்களா இல்ல யாராவது போறதுனால பாாத்துட்டு நம்மளு இத மாரி பண்லா அப்டி தோனுச்சா
அப்படிலா இல்லீங்க எனக்கு பாத்தீங்கன்னா மாசத்துல எனக்கு ஒரு இருபது ரூப கிடைச்சா போதும்ன்னு சொல்லிட்டுதா இந்த வேலைக்கு போய்ட்டுருக்க ஒரு அஞ்சு பத்து லோடு ஏத்துன்னா எனக்கு ஒரு அஞ்சு ரூபா கிடைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு அஞ்சு டைம் போவணுங்க ஒரு இருபது ரூபா எடுத்துட்டு வந்துருவனுங்க மத்தனாள்லா வீட்டல தாங்க இருப்ப ஏனா மனைவி பாத்தீங்கன்னா அவங்க தனியா வேலைக்கு போய்ட்ருக்காங்க அப்ப எனக்கு அது உதவிகரமா இருக்கு ம்
கண்டிப்பாங்க ஏதோ ஒரு வேலைங்க நமக்கு தேவையான ஊதியம் கிடைக்கறது எந்த வேலையா இருந்தா என்னங்க இப்ப வந்து நா ப இது படுச்சுருக்க அது படுச்சுருக்க நா இந்த வேலைக்குதா போவே அந்த வேலைக்குதா போவே அப்படீன்லா யாரு எதுவு இது பாக்கறது இல்லீங்க நமக்கு தேவ ஊதியம் ஊதியம் எங்கே கிடைக்குதோ அந்த வேலைய செஞ்சுட்டு போயற்றாங்க
ஆமாங்க நமக்கு எங்க இப்பல்லா வந்து எல்லாருமே அப்படிதாங்க படிச்ச வேலைக்குலா யாருமே போறது இல்ல
கண்டிப்பா கண்டிப்பாங்க எல்லாருமே ஊதியத்துக்காக தா போயிட்டுருக் காங்க படிச்ச வேலைக்குல்லா யாரு போற மாரி எனக்கு தெரியிலைங்க நெறைய பக்க அப்டிதா பண்றாங்க
நெறைய பக்க இல்லைங்க என்னோட சர்க்கல்லேயே பாத்தீங்கன்னா இப்ப டிகிர எல்லா முடிச்சவங்கல்லா பாத்தீங்கன்னா சும்மா கட்டிட வேலைக்கு அது மாரி வேலைக்கு தா போயிட்டு இருக்கு ஏன்னா ஒரு ஃப்ரீடம் வேணு ஜாலி வேணுனு சொல்லிடு போயிட்டு இருக்காங்க ஒரு அந்த சர்க் கள்ல வந்து கஷ்டப்படுற மாரி அந்த டைமிங்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதெல்லா செட் ஆகாதுங்குறாங்க
ஆமாங்க இப்ப யாருங்க அந்த மாரிலா போயிட்ருக்கா இப்ப வந்து என்ன கம்ஃபர்ட் சோனாவே இருந்தாலு அவங்க வந்து எப்டின்னா வே அதிகமா வேலைப்பழு குடுக்குற எடத்துக்கு யாரு போறதுக்கு விரும்ப மாட்டேங்றாங்க நம்ம வேலைக்கு போறோது தெரியக் கூடாது வர்றது தெரியக் கூடாது அந்த பாரு லெபகான வேலைகளதா எல்லா தேர்ந்தேடுத்து போயிட்டு இருக்காங்க
அதுவு பாத்தீங்கன்னா நம்ம செய்யறத வேல அந்த லெவலுக்கு வெச்சத வைக்கிற எடத்துல தாங்க வேல செய்றாங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஏன்னா எல்லாருமே அப்டித்தாங்க யோச்சிட்ருப்பாங்க யாரோ கஷ்டமான வேலைக்கு போய் சம்பள கம்மியா வாங்குறது யாரு விரும்பமாட்டாங்க அ அததாங்க அப்படித்தாங்க போய்ட்ருக்கு
ம் அப்டிதாங்க போகணு எல்லாருமே அப்டிதா போயிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க யாருமே பாத்தீங்கன்னா தொழில் எடுத்து பண்லானு ஒரு அந்த ஒரு இது யாருக்குமே வரமாட்டேங்கிதுங்க தொழில் பண்ணணு நம்மளு ஒரு ஆளு ஆகணு அந்த எண்ணம் வந்து யாருக்குமே இப்போல்லா இந்த காலத்துல எல்லா யாருக்கு அவ்வளோக்கு வரது இல்லைங்க
ஆமாங்க இப்ப யாருங்க அந்த மாரிலா யோச்சிட்டு உக்காந்திருக்குறா யா எல்லாருமே இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள வேலைக்கு போகணு வரணு வீட்டுக்கு வந்துடணு போது தொழில் பண்ணுணா கஷ்ட இருக்கு அதுல வெற்றி அடஞ்சா ஆனா பெரிய வெற்றி அடையலா அப்டிங்கறதுல யாரு யோசிக்கறது இல்லைங்க யாயோ ச்சாங்கன்னா அவங்க இன் நேர முன்னேறி எப்பவோ பெரிய ஆள் ஆயிருப்பாங்க நம்மளுமே பாத்தீங்கன்னா வேலைய வுட்டுட்டு இந்த மாரி தொழில் ஆரம்பிச்சாதாங்க முன்னேற முடியு
ஆமாங்க நானே அதாங்க முடிவு பண்ணி வெச்சிருக்கே வேலைக்குல்லா போறத விட்டு போட்டு எதோ சொந்தமா எடுத்து பண்ணி அத லேர்ன் பண்ணி கத்துக்கிட்டு இன்னு பெரிய லெவல்ல வந்து எடுத்த ஒவ்வொரு பிசினஸ் ஒன்னுன்னு இல்ல பத்து பாஞ்சு பிசினஸ் எடுத்து நடத்தணுனு தோணுதுங்க எனக்கு ஒரு ஒரு ஒரு ஆள வெச்சுக்கிட்டு அவரே எல்லாமே பண்ணி வந்து நெறைய கனவு இருக்குதுங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க அந்த கணவுகள் வந்து நிஜமாக வாழ்த்துக்களுங்க ஏன்னா நீங்க ஒராள நீங்க கஷ்டப்படுறக்கு உங்க கூட யாராது இருந்தாங்கன்னா அவங்களையு சேத்தி ரெண்டு பேருமே முன்னேறக்கு வழிய பாருங்க ஏன்னா சிறிது காலம் நமக்கு நேரங்கள் தள்ளி போட்டே போனீங்கன்னா சிரமங்கள் வந்து சேருங்க
ஆமாங்க சிரமங்கள் வரக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு வழிய கண்டுபுடிச்சுட்டோம்னு வைங்க அந்த சிரமே வராம பாத்துக்கலாங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஏன்னா வெற்றிப்பாதைய நோக்கு வெற்றி பாதைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறோ அதுல நம்ம வெற்றி பாதையா இருந்தா என்ன பாதையா இருந்தா என்னங்க அந்த பாதைய போய் கடந்தா தாங்க தெரியு அதுல என்ன கெடைக்குனு
ஆமாங்க அங்க முள்ளும் இருக்கலா பூவும் கொட்டி கடக்கலா எதுவாக இருந்தாலு ஏரி மிதுச்சு போயிட்டே இருக்கணுங்க
கண்டிப்பாங்க அந்த மாரிதாங்க போய் ஆகணு
ஆமாங்க முள் பாதையோ இல்ல முள்வெலிப்பாதையோ நம்ம ஏறி நடந்து ஏறி குதிச்சு போனாதாங்க இப்ப ஒருத்த நம்ம தடுத்து கட்டடங்கட்டி ஆப்போசிட்ல வெச்சாலுமே பறந்து போயிருனுங்க
ஆமாங்க அப்டி தாங்க போய் ஆகணு
ம்
பாக்கலாங்க என்ன பதது எப்டி பதனு என்னன் அவ அவன் தலைல என்னென்ன எழுதி இருக்கோ அதாங்க நடக்கு
எப்பிடிங்க உங்களோட அம்மாவோட நண்பர்கள்லா உக்காந்திருக்காங்கிறீங்க நீங்க பாட்டுக்கு பேசிட்டிருக்கீங்க உங்கள வேற எதாச்சு நெனைக்க மாட்டாங்ளா
நெனைக்க நெனைக்கறவங்க ஆயிரோ நெனச்சிட்தாங்க இருப்பாங்க அதுக்குனு அடுத்தவங்களுக்காக பாத்துட்டு நம்ம நம்ம வேலய விட முடியுங்களா நம்ம வேல என்னமோ அத பாத்துட் போய்றனு அவுங்க எதன அவங்க எத நெனைப் பாங்க அத நெனைப்பாங்க நெனைக்கறதலா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணுங்க
நல்லது நல்லதுங்க இப்ப அவுங்க காதுல் படும்படியே சொல்றீங்க நல்லது நல்லதுங்க
கண்டிப்பாங்க உண்ம தாங்க யாரா இருந்தா என்னங்க
ஆமாங்க இப்ப இருக்கிறவங்க உங்களுக்கு ஒருவாய் யாராச்சு குடுக்க சொல்லுங்க
ஆமா அதுதாங்க குடுக்க மாட்டாங்க நம்ம சம்பார்ச்சா மட்டுந்தாங்க அவங்க நெனைப்பாங்க இவங்க நெனைப்பாங்கனுலா சொல்லி சொல்லுங்க
குடுத்தாலுமே சொல்லி காட்டுறவங்க ஆயிரம் பேர் இருக்காங்க
ஆயிரம் பேர் இல்லைங்க ஆயிரம் பேர் இல்லிங்க கோடி பேருக்காங்க அ லட்சம் பேர் இருக்குறாங்க ஏனா பக்கத்துலே நா நெறைய அனுபவ பட்
ஞ்சம் பேரு உ
ஆமாங்க இப்போ குடுத்துட் நம்ம இல்லைன் சொன்னவு திடீனு கேட்டோம்னா கூட அவுங்க வந்து சொல்றக்கு ஆயிரம் பேர் இல்லைங்க லட்சம் பேரு அந்த மாரிருக்காங்க
ம் ஆமா ஆமா நம்மள பாத்து சொல்லணுமோ யார் யாரு எப்டியோ அதுபடி நடந்துக்குனுங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க நம்மளு அதே மாரி இருந்துட்டு போயறணு
இல்லனா பதார்த்தமா ஆக்கிருவாங்க
கண்டிப்பாங்க அந்த மாரி ஆளுங்கள் நெறைய பேர் ருக்காங்க நமக் யாரு எப்டிங்கறத் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துகிட்டா நம்ம வாழ்க்கையு சிறப்பா போகுன் நெனைக்குறெங்க
ஆமாங்க புரிஞ்சு நடக்கணுங்க புரியாம நடந்தோம்முனா நம்மள புரிய வெச்சிருவாங்க ஒரு கட்டத்துல
ஆமாங்க அப்புறோ தலைல மொளகா அரச்சு உட்டு போய்ட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க
அரச்சது மொளகா இருந்தா பரவால்லிங்க வேற ஏதாச்சு வெச்சு அரச்சு உட்டு போய்ட்டாங்கன்னு வைங்க
ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க போய் சேர வேண்டிதாங்க பாக்கலாங்க நேரோ காலங்கள் எப்டி ஒத்து ஊருது என்ன ஏதுன்னு தெரிலீங்க
அது ஒரு பாட்டு இப்ப நீங்க பாத்தீங்கன் வைங்க தல ஒரு பாட்டு பாடிருப்பாரு செரிங்களா மனிதா மனிதா போட்டி உலகம் போட்டி போட்டு முந்தி விடு குழந்தே நாடு அல்ல புலிகள் வாழும் காடு உலகத் தை நேசி ஒருவரையும் நம்பாதே உறங்கிய போதும் ஒரு கண்ணை மூடாதே கேள்விப்பட்டிருக்கீங்
ஆமாங்க கேள்விப்பட்டுருக்கே பட்டுருக்கே எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்கள் வந்து இப்ப ஒரு முக்கிய கருத்துகளாக வெளிப்படுத்தியதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த மாரி நெற ய யோச்சு பாக்கணுங்க நெறையப் பாடல்கள் வந்து பாத்தீங்கனா கருத்துள்ள பாடல்களு இருக்குங்க அது முக்கியமான கருத்துகள நம்ம எடுத்துக்கோணுங்க வாழ்க்கைலே எடுத்துக்கோணுங்க
இப்ப இது வந்து உலகத்த நேசிக்லாங்க ஆனா ஒருவரையு நம்பக் கூடாதுங்க உங்கள நீங்க மட்டுந்தா நம்பணு எப்பவு எப்பவுமே நம்பிக்கைய வைக்க கூடாதுங்க இப்ப இப்போ நீங்க ஒரு எடத்துக்கே போறீங்கனா அவ வந்து என்ன கூட்டிட்டு போவான் நம்பக் கூடாது நம்ம ஒரு சொல்யூஷன் வெச்சிருக்கணு எங்கிட்ட பைக் இருக்கு அவ வராட்டியு நா போயிருவேங்கற அந்த கான்ஃபிடன்ட்ருக்
கண்டிப்பா கண்டிப்பாங்க ன நா யாரையுமே நம்பக்கூடாதுங்க நம்பிட்டு இருந்தம்னா ஒன்னு நடக்காதுங்க
செரிங்க ஒரு தொழில் பண்றதா இருந்தாலு ரெண்டு பேர் பண்றீங்னாலு யாருக்கு தெரியிதோ இல்லியோ உங்குளுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணு
கண்டிப்பாங்க அதுதாங்க முக்கியோ ஒரு தொழில் பண்ணக்க நமக்கு தெரிஞ்சா மட்டுந்தா நம்ம துணில பண்ண முடியு அவரு அவுங்க வது சொல்லி தருவாங்க இவுங்க வது சொல்லி தருவாங்க அப்டி நம்பிட்ருந்ததுனா நம்மகுள்ள முடியாதுங்க அவுங்கவுங்க நம்ம கொழச்சிட் போயிட்டே இருப்பாணுங்
அதுதாங்க நானு சொல்றே எதுவா இருந்தாலுங்க இங்க
அதாங்க இப்பத நெலமை போய்கிட்ருக்குது பாக்லாங்க நம்ம எதுவா இருந்து நம்மகுள் சொல்லுங்க
இப்ப யாரு இப்ப அந்த பாட்டுல் இல்லிங்க இப்ப நீங்க ஒரு பக்கம் போறீங்கனாலு ஒருதங்கள நம்பி நம்ப தூங்ககூடாதுங்க ஒரு கண்ண மூடி வெச்சு ஒரு கண்ண தெறந்து வெச்சு தாங்க தூங்கணு அந்த பாட்ல சொன்ன மாரி எனா எவ எப் ப்படி வேணா மாறுவானுங்க
ஆமா ஆமாங்க எதிரியா இருந்தாலு எதுவா இருந்தாலு நம்ம சூதானாமா இருந்துக்கோணுங்க நம்ம வாட்டுக்கு அசந்து தூங்கிட்டோம்னா நம்ம கிட்ட நம்ம இருக்கற பொருள் எல்லாத்தையு எடுத்துட்டு அவம்பாட்டுக்கு ஜாலியா போயிருவாங்க அப்ப கஷ்டப்பட வேண்டியது நம்ம தாங்க
ஆமாங்க நம்ப வந்து எப்பமே யாரையு நம்பாம இருக்கணுங்க நம்மதா கைவிடக் கூடாது அதெலா இல்லங்க உங்களுக்கு உங்க இதல ஒரு பாலிசி வச்சி நீங்க பொழச்சுகிங்க அவ்ளதாங்
கண்டிப்பா கண்டிப்பங்க அதாங்க எல்லாம் போய்கிட்ருக்குது அ
னாங்க எனா ஒருதங்களுக்கு ஒருப் பாலிசிய வச்சுக்கணுங்க இது மார்தா என்னோடப் வயசு இதே அப்பிடி
ஆமாங்க அந்த பாலிசி வச்சிருந்த ஒவ்வொருத்தவுங்க ஒவ்வொரு மாரி பாலிசி வெச்சா மட்டுந்தாங்க வாழ்க்கைய முன்னேத்த முன்னேற முன்னேற்றப் பாதையில போறக்கு ஓய வழிவகுக்குங்க
எல்லா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு அடிட்ருப்பாங்கள அவுங்கவுங்க ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பாங்க உண்மதாங்க எல்லாத்துக்கு ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு அடி ப பட்டுதா எல்லாருமே தெரிஞ்சி வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தரு ஒவ்வொருக் பாலிசி வச்சுக்க நீ நல்லதுதாங்க உங்களோடப் பாலிசியு உங்களோட வாழ்க்கைக்கி உறுதுணையா இருக்ளாங்க
ம்
அப்டித்தாங்க போய்
இப்ப உங்களுக்கு நீங்க வாழ்க்கைய நீங்க ஒரு லைவ் வாழ்க்கைய பாத்தீங்க நீங்க ஒரு அங்கிள்ல பாத்துருப்பீங்க நா ஒரு அங்கிள்ல பாத்துரப் பே நீங்க ஒரு அடிபட்ருப்பீங்க ஒரு ஆங்கிள்ல நா ஒரு ஆங்கிள்ல அடிபட்ருப் அப்பிடிங்கறப்ப ஒவ்வொருத் த்தங்க அதுக்கு தகுந்த மாரி பாலிசி பணத்தால அடி பட்டுந்தா பணத்துக்கான ஒரு பாலிசி ஒரு ஈகோ ட்ரிகர் பண்ற மாரி இருந்தா அது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதத்துல வந்து கேவலப்பட்றதா இருக்குட்டு அதுல இருந்து மீண்டு வர்றக்கான ஒரு பாலிசி இருக்கூங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க உங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மீ மீண்டும் மீண்டும் பேஸ் லாங்க நன்றி வணக்கங்க சிறிது இடைவெளை விட்டு வர்லாங்க நன்றி வணக் நன்றிங்க நன்றிங்க